ஹலோ வணக்கம் தோழி
ஹலோ வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி
எப்டி இருக்கிங்க தோழி நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லாருக்க தோழி சாப்ட்டிங்ளா
டாச்சு நீங்க சாப்ட்டிங்களா
ஆ சாப் ட்ட தோழி
டீலா குடிச்சாச்சா
இல்ல தோழி இனிமேதா குடிக்கனு நீங்க குடிச்சாச்சா
இல்ல தோழி இனிமேதா குடி
ம் சரிங்க தோழி
சொல்லுங்க தோழி, நகரபுற வாழ்க்கையு வில்லேஜ் வாழ்க்கையு சொல்லுங்க அதுல ஏதாவது எப்டி இருக்கு அதுல
நகரப்புற வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ளுக்கு வந்து நம்ளுக்கு வந்து எல்லா இதுவு இருக்குது உல் ஆம் எ என்ன சொல்றது இப்போ கடைங்கல்லாக்கூட இப்போ நம்ம பக்கத்து நெனைக்கிற அளவுக்கு நம்ம பக்கத்துல போய் வாங்கிக்கிறோ எதுவாருந்தாலு ஆன்லைன்ல வந்து புக் பண்ணி வாங்க எதுமே அது இது பண்ணி வாங்கறோ அது அந்த மா எல்லா இதுவு இங்க இருக்குது அது பாத்தீங்ன்னா கிராமத்துபுற வாழ் வாழ்க்கைங்கல வந்து அந்த மாரி இல்ல இப்போ வந்து டைமிங் இருக்கு ஒரு ஏழு மணிக்குல்ல கடைங்கள்லா மூடிருவாங்க அஹ் அந்த இது வந்து கிராமத் து வாழ்க்கையில இருக்காது ஆனாலு கிராமத்து வாழ்க்க மாரி நல் கிராமத்து வாழ்க்கையுநல்லாதா இருக்கு ஒரு மாரி காலைல சீக்கிரமா எழுந்திரிப்பாங்க எல்லாமே சீக்கிரமா முடிப்பாங்க அவங்க கொஞ்சோ ஆரோக்கியமான வாழ்க்கையா ஆரோக்கியமான உணவா எடுத்துப்பாங்க இந்த ந வாழ்க் ல்ல பாத்தீங்ன்னா நீங்க வந்து இந்த ஓட்டல் சாப்ப ப்பாடுங்க தெரு ஓரங்க்களில் சாப்பாட் அந்த சாப்பாடு அதெல்லா சாப்ட்டு கொஞ்சோ வந்து ஹெல்தி இல்லாம சாப்டுட்ருக்காங்க ஆரோக் கியம் இல்லாத உணவு இதுவே நீங்க இந ஆ ம் கிராமத்துப்புறங்கல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவுங்க வந்து நல்லா இந்த கேழ்வரகு, கம்பு, ராகி, தினண அந்த மாரி நெறிய அந்த மாரி நெறிய தி இதுதா அவ்ங் வந்து ஆரோக்கியமான உணவு சாப்புடுவாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜங்க் புட் தா அதிகமா இருக்குது இந்த பசங்க வந்து அந்த ன்னது அது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அது இது சொல்ட்டு நெறிய அவுங்க வந்து இந்த ஜங்க் புட்டா சாப்ட்டு ஆரோக்கியமே இல்லாத வாழ்க்க மாரி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்ங்கனா கிராமத்து வாழ்க்க தா அவ்ங்க சீக்கிரமா கால்ல எழுந்திரிப்பாங்க அதே மாரி சீக்கிரமா தூங்கவு செய்வாங்க இங்க அ ந்தமாரி இல்ல. காலேல எந்திரிப்பது லேட்டா எந்திரிப்பாங்க. ஆ தாமதமா எந்திரிப்பாங்க ஆ இரவுகளிலு ல ஒர் ஒரு மணிக்கு க்கு ரெண்டு மணிக்கு அந்த மாரி மோ கைப்பேசி கைப்பேசி கைபேசி யூஸ் ப கைபேசி பயன் படுத்திட்டே இருப்பாங்க. ப பயன்படுத்திட்டு தாமதமா தூங்குவாங்க அதுவு ஒரு ஆரோக்கியமில்லாத வாழ்க்க தா அது நீங்க சொல்லுங்க தோழி
எனக்கு வந்து கிராமத்து புற வாழ்னா ரொம்ப புடிக்கு ஏன்னா அங்க ரம் நல்லா பசுமையா ருக்கு என்னா அ நாங்க ஒரு ஒரு வீட்ல்யு எதாவது ஒரு செ டி மரம் எல்லா வீட்லியு அது கம் கண்டிப்பா இருக்கு அது அவுங்க என்ன வேனு அங்கயே அவுங்க ற ம் டேரக்ட்டா அது நா நல்லாருக்கு அதுலா ஃப்ரூட்ஸ்லா நாங்க நிறைய இருக்கு பழங்கள் அது தரு தற்கா காய்கறிகள் அதெலா அந்த செடிகல்லா நெறைய இருக்கு வேனுன்னா அவங்க அப்டியே பேய்
கண்டிப்பா அது விவசாயி பண் விவசாயம் பண்றது அதெல்லா நல்லா இருக் குவாங்க அவுங்களுக்கு வந்து எல்லாமே இய இயற்கையான பொருள்கள் அவுங்குளுக் கெடைக் ட்டு ஆனா நகர்ப்புற வாழக்கை நம்மளுக்கு எல்லாத்திலிமே கெமிக்கல் கலந்துதா வருது இங்க அங்க இந்து இங்க வரத்துக்குள்ள நம்ளுக் கெமிக்கலாயிடுது ஹ்ஹ் ஆனா அவுங்களுக்கு அப்டி இல்ல எல்லாமே அவுங்கப் வீட்ல நெறைய செடிகள் மரங்கள் இந்த முருங்கை மரம் அந்த வாழை மரம் கொய்யா மரம் எல்லாமே அவுங்க வந் து வெச்சிருப்பாங்க அஹ் நகர்புறங்கள்ள சில பேரு அந்த மாரி வெச் ச்சிட்டு இருக்காங்க இர்ந்தாலு அங் அந்த கிராமங்களில் தா அதிக அளவு இந்தப் பால் ஆடு மாடு மேய்க்கிற அந்த பசும் பால்ல
ஆமா ஆமா ஆமாங் நக நகரத்துலயே கூட இப்ப வீட்லயே மொ மொட்ட மாடிலயே உம் வெச்சிருக்காங்க சில பேர் நறைய பேர் இப்போ கொஞ்சம் அதெல்லா மாறிட்டு தா வருது இருந்தாலு கிராமத்த விட இது கம்பேர் பண்ணா அது கிராமத் தா பெஸ் ட்ன் நெனைக்கிறே நா
கண்டிப்பா அதே மாரி கிராமங்கள்ல எல்லாங் கூட அந்த கை மா மர் என்ன சொல்லது அது கை வைத்தியம் தா பாக்றாங்க இங்க வந்து அந்த மாரிதா நறை ஏ சின்ன சின்ன சின்ன சின்ன வலி சின்ன தலவலினா கூட டாக்ட் கிட்ட போயிருவாங்க மெ நறைய மருந்துகள் எழுதி தராங்க ஆனா கிராமங்கள்ல அப்டி இல்ல அந்த கை வைத்தியம் சொல்லுவாங்கல்ல இந்த சின்னதா அது பத்து போறது அந்தம் அவுங்களே எதாவது இது பண்ணி அது வீட்லியே அவுங்க சரி பண்ணிக்கதா பாப்பாங்க ஆனா அதுவு நல்லத்தா அந்த பாட்டி வைத் த்தியம்லா சொல்றாங்கள்
நல்லத்தா ஆனா எங்குளுக் கெல்லா அங்க போனா செட் ஆவாது
ம் ஆமா ஆமா நம்ளுக்கு வந்து அங்க போனா ஒத்
ஆமா அவுங்களுக் ஒத்துக்காது இங் எங்களுக்குலாம் சீக்கிரம் தூங்கிதான் ப பலகோயில்ல அதே பன்னண்டு மணி ஒரு மணிக்கி தூங்காதே மறுபடியும் காலைல லேட்டா ஏந்திக்கிது எந்துரிக்றது ஸ்கூல் இருந்தா மட்டுந்தான் கொஞ்ச சீக்கிரமா எந்திருப்போம் ஒரு
அப்டி இல்ல அவுங்க அதுனால தான் அவுங்களும் சீக்கரமா தூங்கவாங்க சீக்கரமா எந்துரிப்பாங்க அத்னால தான் அவுங்களு ஆரோக்யமா இருக்குறாங்க அந்த பழய சோறு சொல்வாங்க தெரியுமா அது சாப்ட்டது அது சாப்ட்ட வந்து அவ்ளோ இது சொல் த அவ்ளோ நன்மைகள் சொல்றாங்க ஒடம்புக்கு அந்த பழய சோற்ல அவ்ளோ நன்ம இருக்குதான எட்டு நம்ம தண்ணி ஊர் போட்டு காலைல அஹ் தயிர் போட்டு சாப்ட்டோனா அது நமக்கு அவ்ளோ நம்ப கொடல் புண்கள் அதல்லாம் ஆறுமா அப்படிதான் சொல்றாங்க ஆனா கிராமப்புற வாக்க அஅவுங்க வந்து அதுதான் அதிகமா சாப்புறாங்க நம்ம அப்புடி சாப்புறதில்ல தோச இட்லி சாம்பார் சட்னி அது இது சொல்லி நம்ம சாப்புறோம் நம்ம வந்து சாப்றது எத் ந்து ஒடங் ஒடம்புக்கு ஆரோக்கியமானத் சாப்ட்டா தான் அவ்ளுக்கு வந்து பின் நமக்கு வராத நோய் இத தடுக்க முடியும்
கண்டிப்பா தோழி உண்மயாதான் சொல்றேன்
ம்
உங்க வீட்லலாம் எப் ப்டி சாப்ட்டாச்சா என்ன சா என்ன சமைச்சீங்க இன்னிக்கி
இன்னக்கி தோழி ரசம் தோழி எங்க வீட்ல ரசமு கறி கறி வறுத்து தோழி நீங்க என்ன செஞ்ச தோழி
ப்ரியாணிதான் செஞ்சன்
ம் சரிங்க தோழி அப்றொம் இப்ப வந்து சளில்லாம் புடிக்கிதுங்கள கொலந்தைகளுக்கு அதுக்கும் வந்து நம்ம வந்து வீட்டு வைத்தியம் கொஞ்சொம் இது பண்லாம் வீட்லயே அந்த மஞ்சள் மெளகு அத் தெல்லாருக்குல பால்ல போட்டு இடுச்சு காச்சு குடுச்சோன குடுத்தோனா கொலந்தைகளுக்
ஆனா எங்க வீட்ல எங்க இந்த மாரிலா குடிகிறாங்க அத நீங்க வேணாணு தான சொல்றாங்க பூஸ்ட் ஹார்லிகஸ் தா கேக்குறாங்க
அதுதாங்க அதுதா நம்ம பண்ற தப்பு இது வந் அததுதா சொல்றோமே அதுனா அந்த கிராமத்து வாழ்க்கைய தனிதா ஆரோக்கியமான வாழ்கை தனி இங்கதா வந்து இந்த பூஸ்டர் ஆலிஸ் ஆனா அதுலலா ஒண்ணுமே ஒரு ஹெல்தி ஒரு ஆரோக்கியமான பொருள் இல்லங்க நம்ம வீட்லயே தயாரிச்சு குடுக்குறோம் ப ட்டீங்களா அந்தந்த ராகி ராகி அ ராகி அரைச்சு அப்புறமா அந்த கே இதெல்லா போட்டு அரச்சு பாதாம் முந்திரிலா போட்டு அரச்சு நம்ம அந்த மாரி கூட குடுக்கலாம் ஆனா இந்த பூஸ்ட் ஆலிஸ்குலா அவங்க வந்து வற சக்கர தா கலக்குறாங்க அதுல நம்ம ப அந்த பசங்க வந்துட்டு அது சுவைக்காக தா அவங்க சாப் ப்றான் தவிர அதுல அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமு இல்ல
ஆமாமா அது என்னமோ உண்மதா
செரிங்க தோழி
தோழி சொல்லுங்க நீ தா சொல்லுங்
சொல்லுங்க தோழி அப்புறம் இந்த கிராமத்து வாழ்க்கையிலதா வந்து நல்லா இருப்பாங்க காய்கறிகள் பழங்கள் எல்லா அங்க வந் ந்து இயற்கையாவே கெடைக்குதுங்க இங்க அப்படி இல்ல எல்லாமே அங்க இருந்து இயற் கையா வந்தா கூட வந்து என்ன பண் நாங்க மரந்து எத்து ஊசி அந்த மாம்பழம் பழுக்கணும் சொல்லி ஏதோ ஒண்ணு ஊசி போட்டு கெமிக்கல்ல போட்டுறாங்க இல்ல இந்த கா தர்பூசணி தர்பூசணி பழம் கூட அப்டிதா பண்றாங்க அதுலயு ஏதோ கலர் போட்டு அந்த மாரி சொல்றாங் இந்த கொழந்தைங்களுக்கு அது கூட குடுக்கறதுக்கு பயமா இருக்கு
ஆமா இங்க இருக்கிற வரைக்கும் எதுவு சத்தான இது எதுவுமே இல்ல நரக வாழ்க்கையிலே அதா ம் சொல்ல போனா ஆமா
சரிங்க தோழி நீங்களோ பாத்து உங்க கொழந்தைங்கல நல்லா ஆரோக்கியமானதா கொடுங்க அ அதே மாரி அவ இப்போ இப்போ சாப்பிறதா அவங்களுக்கு வளர வளர அவங்களுக்கு அ இது அது வந்து ஒடம்புக்கு சத்தா இருக்கும் நம்ம இப்பதுல எனஜாங் அஜாங் கூடாது இது குடுத்தோனா அவங்களுக்கு வந்து அது வந்து வயித்துல போய் சேந்து அது குடல் புண்கள் அது இது சொல்லி வேற எதுலது இது ஆயிடும் நோய்ல இது ஆயிடும் அதனால நம்ம வந்து இப்பத்லருந்து அவுங்களுக் கு ஆரோக்கியமானது குடுத்தோன்னா அவங்களுக்கு அவங்க வளர வளற வலுவாருக்கு அவங்களுக்கு ம்ச் வளறதுக்கு அது உதவியாருக் கு
செரிங்க தோழி கண்டிப்பா
சேரிங்க தோழி கண்டிப்பா நம்மளு இது பின்பற்றி வாழணு கிராமத்து வாழ்க்க நகரத்து வாழ்க்கணு இல்ல தோழி நம்மளு வந்து அவங்கள மாரி கொஞ்சோ கொஞ்சோ இது பண்ணிட்டு வர் நா இங்க வந்து நெறைய வந்து அது என்ன சொல்றது பொல்யூஷன் இது அந்த கா காற்று மாசு படுதல் கூட நெறைய இருக்கு நம்ம வந்து வெளிய போனா கூட கொஞ்சோ மாஸ்க் அந்த மாரி போட்டு போட்டுட் போனா நல்லது ஏனா நாட் ரியாந்த அந்த கெமிக்கலோட அந்தப் புகைகள் புகை மூட்டமா இருக்குது இல்லயா ந்த வண்டிலா போறதுனால அதெல்லா ஷ் போறதுனால நம்ம கொஞ்சோ அது இதுவா இருக்கணு
ஆமா தோழி, கரெக்ட்தா தோழி
தோழி அப்றோ
சரிங்க தோழி சொல்லுங்க உங்க வீட்டுல எப்டி செடி மரோல்லா இருக் க்கா
எங்க வீட்ல வந்து அ இந்த கத்தாள செடி வச்சிருக்க தோழி அந்த பிரண்ட சொல்வாங்கல்ல அது வச்சிருக்க அப்புறமா மர்தாணிச்செடி ஆமா பெரெண்டல நெறைய மருத்துவ குணங்கள் இருக்குதா அதுல வந்து எலும் ட்டு முறிஞ் சிருந்தாலு அதுக்கு வந்து அது ஒட்ற தன்மய வந்து அந்த ம பிரண்டையில இருக்கா அது அது பெரண்ட இருக் க்கு அப்புறோ அது என்ன சொல்லுவாங்க அ துளசியில அது ஒரு மாரி வருல அந்தத் சளிக்குலா சாப்டுவாங்களே அந்த செடி இருக்குது அந்த செடி இருக்கு ஆ மருதாணி செடி இருக்கு அதெல்லா இருக்கு அப்புறோ அப்புறோ தோழி அத் து வெயில்னால அது காஞ்சு போது மறுபடி தண்ணி ஊத்னா இதா ஆவுது அதே மாரிதா இருக்குது ரொம்ப வெயில் வேற அடிக்குது தோழி இந்த கிராமப்புறங்கள்லப் வெயில் தெரியாது போல அங்க செடி மரோ அதிகமா இருக்கதால இங்க ந நல்லா வெயில் தெரியிது தோழி இருக்க முடில வீட்லயே
சரிங்க தோழி அப்ப நீங்க உபயோகிக்றீங்களா அந்த பெரண்ட எல்லா
ஆ, என் உபயோ ஆய் உபயோகிக்கிறே நாங்க சாப்பிடுறோ தோழி அதெல்லா பிரண்டலா ஏ பசங்கலா சாப்ட மாட் டாங்க ஆனா பெரியவங்க நாங்க சாப்புற்றோ அ அப்புறமா அந்த இது அம்மம்மே மருதாணி கூட எப்யாத்து அது எடுத் த்து நாங்க அரச்சு கைல வப்போம் அந்த கத்தால வந்து ஜூஸ் போட்டு குடி தோ அந்த மோர்ல போட்டு கலந்து புடிப்போ அதுகூட ஒடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த இந்த கோடை காலத்துல இந்த கோடை காலத்துல அது ரொம்ப நமக்கு ஒடம்புல வந்து குளுர்ச்சிதரும்
ஆமா ஆமா தோழி செரிங்க தோழி
உம் செரிங்க தோழி பேசுயத பேசுதற்கு நன்றி தோழி நன்றி மகிழ்ச்சி தோழி அது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
செரிங்க தோழி
நன்றி தோலி நன்றி வணக்கம் ஏ